உம் வணக்கம் தோழி உம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இரு
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி இப்ப இந்த முகத்துக்கு நறைய வண்ணம்லாம் பூசுறாங்கள மேக்கப்ன்ற ஒண்ணு
ஆமா தோழி
நீங்க என்ன நெனைக்கிறீங்க அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அது நல்லது நெனக்கிறீங்க
இல்ல தோழி நான் எதுமே யூஸ் பண்ணதில்ல ஆனா இப்ப எல்லாரும் வயிற் இருக்கவங்களோ வெள்ளயா இருக்கவுங்க கூட இப்ப அதை யூஸ் பண்றாங்க இப்ப நம்ம நம்மளுக்கு நேச்சுரல் கலரே போதுல்ல நேத்துக்கு அதெல்லாம் போடு நம் அப்புறம் நம்ம பேஸ் நம்மளுக்கு வயசாக வயசாக நம்ம பேஸ் எப்டி இருக்கும் சுருங்கிடும்
ஆஹ்
ல்லாம் ஆகிடும் இப்பேர்லவுலி எல்லாமே எல்லாம் போட்றாங்க ஆனா அதெல்லாம் ந நான் எதுவுமே போட மாட்டேன் தோழி மூஞ்சுக்கு அவள தான் பொட்டு வப்பான் அவள தான் பொட்டு டு கூட இப்பவெக்கிரதில்ல எங்கன்னா போனா மூஞ் கழுவி அவள்தான் அப்டியே போயிடுவேன்னு தொழி வேற எந்த மேக்கப் இப்ப எதுவுமே பண்ண மாட்டன்
அதுதான் சொல்ல வரேன் தோழி இப்ப வந்து நறைய கெமிக்கல் அது இதுன்னு யூஸ் பண்ண ப்புங்கா அந்த நேரத்துக்கு அழக குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிறோம் ஆனா அது வாழ்க்கையில பின்னாடி எந்த அளவுக்கு ஆபத்தை கொண்டு வரோனு இவுங்களுக்கு தெரிய மாட்டே
ஆமா தோழி தெரியமாட்டேங்கிது
ஒரு புருவ ஐப்ரோ பண்ணாலே அதுல எவ்ளோ இது இருக்கு ன்னு தெரியமாட் ங்கிது சொன்னாலும் இவுங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டறாங்க அந்த நேரத்துக்கு எது தேவையோ அதுதான் பாக்குறாங்க
ஆமா இப்ப ஏன்னா இப்போ ரொம்ப பிளாக்கா இருக்கவுங்க கூட ஒயிட்டா ஆகுறாங்க
அது எப்டின்னு தான் தெரியல ஏன்னா ரொம் அவ்ளோஅவ்ளோ மேக்கப் எல்லாமே போடுறாங்க மூஞ்சி அதை விட இயற்கையா நம்ம போடலால்ல தயிர் போடலாம் தக்காளி அந்த மாரில்லாம் போட்டா நம்ளுக்கு மூஞ் சுகி எப்படி சொல்றது ரவ நல்லாருக்கும்
தயிர் போட்டா என்ன பலன் கடைக்கும் தோழி
தயிர் போட்டா அந்த பிம்பில்லாம் போகும் தோழி பிளாக் குலாம் இருக்குல அதெல்லாம் போக ங்க ஆனா ஆயில் ஸ்கின் போடக்கூடாதுன்னு இருக்காங்க ட்ரை ஸ்கின் மட்டும் போடலாம் இருக்காங்க ஆயில் ஸ்கின் போட்டா அது இதுவாகிடுன்னாங்க அப்பறம் கடலை மாவு போடலாம் பச்ச பயிர் போடலாம்
உம் அந்த காலத்துல இந்த மாரிதான் எங்கேயாவது வெளில போனும்னா இந்த மாரிதான் போடுவாங்க போட்டு வுடுவாங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் இப்ப எடுத்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபவுண்டேஷன்றாங்க பான்ஸ் ஒயிட் பியூட்டின்றாங்க என்னென்னமோ யூஸ் பண்றாங்க அதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொ சொல்றேன் இப்பதிக்கி அழகு பாக்கணும் அப்பிடின்னு நினச்சி அதெல்லாம் பண்ணக்கூடாது
ப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் கேக்குற அளவுல்லாம் ஆமா யாரும் இல்ல இப்ப ஏன்னா எப்படி சொல் எல்லாமா இப்ப எல்லாரும் அப்புடியே மாறிக்கினே வராங்க
நம்ம நா நல்லதா ஒரு விஷயம் சொன்னா இவளுக்கு வேற வேல இல்ல அந்த பேச்சு தான் வரும் நல்லதுக்குன்றதே காலம் கிடையாது யாருக்காவது போய் ஒரு நல்ல விஷயம் சொன்னாலே இவ ஏன் இத சொல்றா ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க
ஆமா ஆமா
ரொம்ப நம்மள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நம்ம எந் கெமிக்கல் எதுவோ யூஸ் பண்ண கூடாது எங்க வீட்டுல பவுடரு கூட இருக்காது தோழி என் பாப்பாக்கும் சரி ஒரு வயசு வரைக்கும் தான் நான் அந்த பவுடருன்ற ஜான்சன் பேபி ஒண்ணு யூஸ் பண்ணேன் அதோட யூஸ் பண்றது இல்ல அதோட ஸ்டாப் பண்டேன் எங்க வீட்டுகாரும் சரி நானும் சரி பவுடருனு ஒன்று யூஸ் பண்ண மாட்
அதான் இங்க கூட நாங்க யாரும் போட மாட்டோம் அம்மா வீட் ல வந்து அம்மா அப்பாவும் போடுவாங்க நாங்க போட மாட்டோம் இங்க வந் எல்லாருமே போடுவாங்க எங்க மாமியார் வீட் இல்ல யாரும் போட மாட்டாங்க இங்க வந்து மா மாமியார் வீட்ல அதுனா அது அது நல்லது தானே நம்மளுக்கு யாரும் பவுடர் எல்லாம் பூச மாட்டோம் இங்க எதுமே இருக்காது பவுடர் எதுமே இருக்காது
ஆ
யாருமே எதுமே போட மாட் டோம் ஆனா சி பு மட்டு தான் நிறைய இருக்கு ஏன்னா அவங்கத்தவங்க போட்டதல்ல மத்தவங்க போட மாட்டாங்க அந்த மாரி அதுனால ஸ் சீப்பு மட்டு தான் நிறைய இருக்கும் இத்தினிக்கும் ஊர்லந்து அக் கா எல்லாம் வருவாங்க வந்து பவுடுர் இருந்தா கூடு அப்படிலாம்ங்கே என்னான்ட இருதனா நா குடுப்பேன்
ம் அதுதான் எங்க வீட்டுக்கு வந்தாங்களா கூட அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யார் வந்தாலும் எடுத்து த்துட்டு வருவாங்க உன் வீட்டுல ஒண்ணுமே இருக்காது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேடப்பாங்க நான் சொல்லுவேன் ஏன் அதெல்லாம் சுமந்துட்டு வரீங்க ஏன் அதெல்லாம் யூஸ் பண்றீங்க இதெல்லாம் பயன்படுத்தக் கூடாது அப்பிடின் சொல்ட்டு சொல்லுவேன் நீ போடாத எங்களுக் பழகிரிச்சு அப்படின்ற மாரி சொல்லுவோம்
பழகனுங்கிலாம் அப்படியே போணுதான் இருக்காங்க அதுக்கு நம்ம இன்னா பண்ண முடியும் ஆனா அவங்க உடம்பு அவங்க ஃபேஸ் அவங்கதான் பாத்துக்கணு அப்புறம் டாக்டர் ஆண்ட போய் காட் இப்ப நிறைய இப்ப ஊசி போடுறாங் மூஞ்சி முகத்துக்கு அதெல்லாம் எதுக்குதா போடுறாங்கன் தெர்ல
அதான் முகம் நல்லா இருக்கணும் ஷைனிங்கா இருக்கணும்
ஆமா அத விட ஷைனிங்கா இருக்கதுக்கு நம்ம கடலை மாவு தயிரு பாலூ இந்த மாரி ஐட்டம் யலாம் போட்ட நம்மளுக்கு மூஞ்சு அதுவே தானா இதுவாயிடும்
உம்
அத விட்டு வேற மாரி போட்டுக்குனு ந எதுப்ப பவுண்டேஷன் எல்லாமே போற
அந்த காலத்லல்லாம் ஆத்துல குளிப்பாங்க அந்த மண்ணை எடுத்து தேச்சு குளிச்சு அப்டியே தேய்ச்சிட்டு குளிப்பாங்க
ஆமா தோழி
அதே மாரி இந்த குப்பைமேனி ஏலன்னு ஒன்னு இருக் கும் அத அரச்சி தேய்ச்சிட்டு அப்டியே குளிப்பாங்க நா ஆத்துல குளிக்கிறவுங்களல்லாம் பாத்
ஆமா நாங்க கூட ஏரியிலல்லா குளிப்போம் ஆனா இப்பதான் அப்டில்லாம் இல்லல்ல
ஆஹ்
ஏரி இல்ல இப்ப எல்லாமே எப்டி சொல்றது பாத் துரும் வந்துச்சி டேங்க் வச்சறாங்க அப்டி குளிக்கிறாங்க ஹா இப்ப எப்டி சொய்ய எல்லாமே காஞ்சிச்சு இப்போ அடிக்கிற வெயிலு ஆமா இப்போ சுவிம்மிங்பூல் கட்டிட்டாங்க அதுல எத்தின் பேர் குளிச்சிருப்பாங்க
அதுல எத்தனை பேரு சிறுநீர் கழிக்கிறாங்க அதுலயே குளிக்கிறாங்க
ஆமா
எனக்கு இந்த சுவிம்மிங்பூல் அப்டின்ற ஒன்னு இந்த குளிர் குளி குளிக்கிற நீச்சல் குளம் மட்டும் புடிக்கவே புடிக்காதுங்க எனக்கு என்ன பயம்னா ஐயோ இதுல எத்தனை பேர் சிறுநீர் கழிச்சிருப்பாங்களோ அப்டின்ற ஒரு யோசனைதான் வந்துரும் அந்த பயத்தினாலயே நா அதுல இறங்க மாட்டே கால வக்க மாட்டேன்
ஆமா இப்ப ஏன்னா வேற யாரும் அத லைக் பண்ண மாட்டாங்க
ஆஹ் இங்க ஆனா எல்லாரும் இந்த வெயிலுக்கு பீச்சுல குளிப்பாங்க
ஆமா இப்ப அதுதான் எல்லாரும் லைக் பண்றாங்க தோழி லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ட்டாகனு நா இப்ப எல்லாரு அததான் லைக் பண் றாங்க இப்ப ஏரி கொளம் எதுமே லைக் பண்ற ஆமா தோழி ஆமா ஆனா அப்பதிக்கிந்த அப்ப இருந்தவுங்க கெணத்துல
அப்படி பாய் பயன்படுத்துறாங்க
ஆமா தோழி அப்ப வந்து கெணத்துல குளிப்பாங்க அந்த மாரி எல்லா குளிச்சிருந்தாங்க அது ன நறைய பெருசா இருக் கும் எடோம் இப்ப சுவிம்மிங் பூல்லா தம்மாத்தோண்டு இருக்கு நீங்க சொன்னாமேரி அது எவ்ளோ பேர் வருவாங்க குளிப்பாங்க வீக் ஆப்லா வருவாங்க
உயிர் இறப்புல்லா கூட நட நடந்திருக்கு ஆனாலும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க
சண்டேல வந்திருப்பாங்க சண்டேல தான் அதிகமா மேக்சிமோ வருவாங்க எல்லாரும் ஹ அப் அப் அப்டி இருக்கும் போது ஆனா பேபில அதுக்குதான் ரொம்ப லைக் பண்றாங்க
ஆ ஆமா தோழி
போய்கினு அங்க விளையாடிக்கினு எல்லாமே அங்கதான் இது பண்றாங்க
அதே மாரி இப்ப நம்ம குளிக்கணும் நமக்கு தேவன்றத விட அவுங்க பக்கத்து வீட்டுல போயிருக்காங்க நம்மளும் போலா எதித்த வீட்ல போயிருக்காங்க நம்மளும் போலா இப்போ நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன இது பயன்படுமா பயன்படாதான்றத யோசிக்கிறத விட
ஆமா
வாங்கிருக்காங்களா நம்மளும் வாங்கிக்கலாம் அவுங்க வீட்ல வச்சிருக்காங்களா நம்மளும் வாங்கி க்களா இதுதான் யோசிக்கிறாங்க இது நமக்கு பயன்படுமா பயன்படாத அது யோசிக்க மாட்றாங்க பொறம பொச்சரிப்பு அதிகமா இருக்கு நீ நல்லா இருக்க கூடாது நான் மட்டும் தான் நல்லா இருக்
ஆனா அப்ப இருந்தவுங்கஅப்டி எல்லாம் யாருமே இல்ல எல்லார் வீட்டு
ஒரு வீட்டுல பலாப்பழம் கட் பண்ணா ஆ அந்த தெருவுக்கே குடுப்பாங்க எங்க வீட்டுக்கார் வண்டிக்கு போய் வாங்கிட்டு வந்தார் இருந்தாங்க எங்க வீட்டுக்கார் வண்டிக்கு போயிட்டு முழு பலம் வாங்கி வந்தாங்க இருந்தாங்கன்னு கொடுப்பாங்க அதே மாரி ஒரு வீட்டுல ஒரு நல்லது கெட்டதோ எது நடந்தா அந்த தெருவில இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க எல்லாரையும் கூப்பிடு மிச்சா சாப்பாடு மீ தான் எடுத்துட்டு போவ சொல்லுவாங்க இப்பவ நம்ம குடும்பத்துக்கு வரைக்கும் த திட்டமா செஞ்சுக்கலா
இப்ப யாரோகொடுத்தா கூட வாங்க மாட்டறாங்க ஆமாத்தோழி இப்ப கொடுத்தா கூட வாங்க மாட்ட
எப்டி வாங்குவாங்க நம்ம நல்ல எண்ணத்தோட தான கொடுக்கணும் இத்தன நாள் நம்ம அவங்க இருக்கிறாங்களா இல்லையனு கூட நம்ம பாார்த்திருக்க மாட்டோம் இப்ப எப்டி கொடுத்தா அவங்க வாங்குவாங்க சொல்லுங்க ஒரு தெருவவூல இருக்கும் நாலு வீடு இருக்குனா நாலு வீடும் நீ நல்லா இருக்கிய நான் நல்லா இருக்கேன் மனசு விட்டு பேசரோ எந்த கெட்ட என்னமோ வச்ச
அவங்க நம்ம பேசுவ அவங்க பேச மாட் மட்டங்கள நம்ம நல்ல எண்ணத்தோட தான் இருப்போம் ஆனா அவங்க இருக்குற அவங்க மூடு எப்டு இருக்கோ
அதுதா இப்ப இருக்க காலகட்டம் அப்படி மாறி போசீ அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு சண்ட அதே நடந்தாலும் உள்ள போய் அவங்க வெளியில கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டல வெச்சு சாபாடு போட்டு ரெண்டு நாள் வச்சிருந்து அனுப்புறவங்களா இருதிருக்காங்க
ஆமா ஆமா அப்பல்லா இருந்திருக்காங்கா தான்
நின்நூ பாக்கலாமா மாடி மேல நின்னு பாக்கலாமா அப்டி இருக்காங்க
இப்ப நீங்க சொல்றதுதா காரக் இல்ல தோழி சொல்ல நீங்க சொல்றது எல்லாமே காரையட்டு ஏனநா இப்போ இருக்கிற இதுவு அப்படி இதா ர் எல்லா இடத்துலயுமே இப் ப எந்த சைடு பேசி பாக்கலாம் அவுங்க சண்டை போட்றது எப்டி தெரியும்
ஆஹ் உன்னா அந்த வீட்டுல சண்ட அய்யோ அந்த வீட்டுல சண்டை நடக்குது என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெர்ல அந்த அண்ணன் திட்டறார் அந்த அக்கா திட் போய் என்னன்னு கேட்போம் அப்டி நெனைக்க மாட்றாங்க யாரும் நம்ம வேடிக்கை பாக்கலாமா அச்சுக்கிறாங்களா இல்லையா இப்டி தான் யோசிக்கிறாங்க ஆஹ் நானும் ஒரு தெருவுல இருக்கன் நாலு ஆறு வீடு இருக்கு ஆறு வீட்டுல இருக்கிறவங்களையும் நல்லா பேசுவேன் பாப்பேன் சிரிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா பின்னாடி போயி அவளுக்கு என்னா இருக்கு அப்படின்ற மாரி
ஆமா தோழி இப்ப எல்லாருமே இல்ல தோழி நம்ம யாரையும் நம்பி பேச
பேச முடியல அதான் நம்பிக்கைன்ற ஒண்ணு போயிடுச்சு அப்பல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு சண்டைனால எங்க வீட்ல இந்த மாரி சண்டடி எங்க வீட்டுக்காரரு இந்த மாரி திட்டிட்டாருடி விடுக்கா நான் அண்ணன் கிட்ட கேட்கறேன் நீ கவலைப்படாதக்கா அப்டின்ற காலம் போயி இப் அப்பல்லாம் ஒரு நகை வாங்கினா எல்லாரையும் கூட்டு போவாங்க ஏ பக்கத்து வீட்ல இருக்கவுங்க எதிர் வீட்டுல இருக்க வாடி போய் நகை வாங்கிட்டு வரலாம் நீ ஒண்ணு வாங்கு நான் ஒண்ணு வாங்குறேன்டு இப்பல்லாம் நகை வாங்குனா கூட இல்லையே அது சும்மா வீட்ல இருந்த பர்ஸ் அப்படின்றாங்க
ஆமா தோழி
அந்த அளவுக்கு இருக்காங்க இவுங்க கிட்டல்லாம் நம்ம என்ணத்த பழகுறது சொல்லுங்க நம்ம நல்லா எண்ணத் தோடவே இருந்தாலும் எது அதான் சொல்றோ நம்ம நல்லா வண்டி ஓட் நா கூட எதிர்க்க வர்ரவ சரியா ஓட்ட மாட்டான் அப்டியல்லா அந்த மாரி இருக்கு இப்ப இருக்க காலகட்டம்
சரிங்க தோழி பே அதுக்கு ரொம்ப நன்றி தோழி
தோழி நேரம் கிடைச்சா திரும்ப கால் பண்ணி பேசலாம் நன்றி தோழி உஹ